ஹலோ கேக்துங்களா
ஹலோ ஆ வணக்கோங்க நல்லாருக் கீங்ளா ம் நல் கேக்குது கேக்கு சொல்லுங்க நல்லா இருக்கீங் ஆ
நால்லாருகங்க சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டே
ம் நானு சாப்ட்டேங்க என்ன சாப்
ம் என்ன சாப்ட்டீாங்க
ஹலோ
நா வந்து தோ
என்ன சாப்ட்டீங்கன்ன
ஆ தோசையு சிக்கன் கொழம்பு சாப்ட்ட நீங்க என்ன சாப்டீங்க
நானு தோச ஆ அது கத்திரிக்கா கார கொழம்பு மதியோ கலிக்காக வெச்சே
ம் ஹும் ஓகே ஓகே
ம் ஆ
நாம சாதமு தக்காளி தொக்கு செஞ்சிட்ட செரி பசங்களுக்கு சிக்கன் கேட்டாங்களே சிக்கன் எடுத்துட்டு நைட்டுக்கு தோச செஞ்சிட்டே
ஆ ஓகே ஓகே அப்புரோ பட ஏதனா பாத்தீங்களா நீங்க இன்னிக்கி ஸ் உ கேக்குது உங்குளுக்கு உ கேக்குது உங்குளுக்கு உங்குளுக் கேகுதுங்ளா
ஆ கேக் கேக்குதுங்க கேக்குது
ஆ இப்போ பேசற எத்துலயே உக்காது பேசுங்க கரெக்ட்டா கேக்குதுங்க
ஆ செரி ஓக்கே ஓக்கே
ம்
நா எந்த படமு பாக்கல இன்னிக்கி கொஞ்ச வோர்கே செரியா போயிடுச்சு ஃபுல்லா
அப்டிங்ளா
அது ஆமா அ நீயூ மூவிஸ் எதாச் வந்தா பாப்பே இன்னு வர்ல
ம்
கடைசி பாத்தது கருப்பு படம் வேற எதுலியோஇன்ட்ரெஸ்ட் இல்ல
ஆமா கடைசி கருப்பு படதா பாத்தோ பாத்தோ பிக்ஸ்ல அதுலல்லா கொஞ்ச புது புது படமா பாப்போ இப்ப வந்து இப்ப கொஞ்சொ பலய படமா ஓட்னுக்கிது
ஆமா ஆமா அதனால சரி ஒரு ப ஒர்நாள் போனா மொத்தமா வெச்சு பாக்கலா லீவ்ல அப்டின்னுட்டு அமைதியா இருக்கோ
ஆ ஆ செரி செரி
அப்பற லீவுல போர் அடிக் எதுவு பாக்க முடியாதே உம்
நீங்க டூரு உம்
கருப்பு படத்துக்கு முன்னாடி பரிமலா அன் கோ பட பாத்த
அப்டிங்ளா நாங்க நெறைய டிவில்தா பாப்போ
ஆ அந்த பட தெரியுங்ளா
ஆஹா அந்த பட தெரியாதே தெரியாதே இப்ப சொல்லிதா தெர்து நாங்க நெறைய நெட்ஃபிக்சு இந்த ப்ரைம் வீடியோ அதுதா பாப்போ நா ஜியோ ஹாஸ்டார்ல பாப்போ மத்தப்படி அந்த ச உம் அப்டியா ம் ம் பழய படங்களா புது படமா
ஜெயராமனு ஊர்வ கோ பட பேறே
அ ஆஹ
உம் நல்லா இருக்கு காமெடியா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
ம்
அவங்க என்னன்னா ஹஸ்பண்ட் ஒயிப்பு ரெண்டு பொண்ணு
எதல பாத்தீங்க
நா வந்து டவுன்லோட் பண்ணி பாத்தே
ம் ம் செரி செரி
அத
அது எப்டி கத
நெறைய பேஜி ஃப்ரீயா இருக்
ம்
ஆ ஆ அது வந்து அரப் அவுளுக்கு பராசக்தி சின்ன பொண்ணு பேரு ஏதோ ஒரு ஆம்பள பேருதா வெச்சுப்பாங்க அப்பா பேருதான் பரிமளாவின் அம்மா பேரு வந்து ஜென்ட்ஸ் நேம் ஆ சுதந்திரம்ன் வெச் சிருப்பாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு அந்த வீட்ல எல்லாரோட பேரு காமெடியா இருக்கு ஏன் பா அப்டி வெச்சீங்கன்னா எங்க அப்பா பராசக்தி படம் பாத்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க அதனால எனக்கு அந்த மாரி பேரு வெச்சுட்டாங்க அப்டின் சொல்லுவாங்க சுதந்திர ம்னு ஏம்மா பேரு வெச்சாங்க எங்க அப்பா சுதந்திரத்து மேல பெரிய பற்று அதனால எனக்கு சுதந்திரம்னு பேரு வெச்சிட்டாங்க அப்டியெல்லா சொல்லுவாங்க இதுல என்ன ஸ்டோரினா அது ரெண்டாவது பொண்
ம்
மா அந்த ரெண்டாவது பொண்ண ஆ இவங்க இருக்காங்ளா சாண்டி மாஸ்டர்
ஆமா ம் ம்
அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ என்ன மேரேஜ் பண்ணிக் கோ நான் உன லவ் பண்றே லவ் பண்றே அந்த சாண்டி மாஸ்டரு திடீர்னு செத்துட்ருப்பாரு
ஆம்
அவர வந்து யாரு கொல பண்ணாங்க இது நாலு பேரையு அப்பப் போ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா அவே ஒரு வேள எங்க அப்பாவா இருக்குமோ அப்டின்ட்டு அந்த பொண்ணு நெனைக் குறது ஒரு வே அவ்ங்க அப்பா என்ன நெனக்கிற்து ஒரு வேள எ ரெண்டு களா இருக்குமோ ஒரு சில டைம் இவே அவ்ங்க ஒய்ஃப்பயே சந்தேகபடுவாரு ஊர்வசியவே சந்தேகப்படுவாரு ஒருவேள ஏ பொண்டாட்டிதா இருக்குமோ அப்டின்ட்டு இந்த மாரி மா த்தி மாத்தி நாலு பேரு சந்தேகப்பட்டுப்பாங்க இது வேற இல்லாத அவங்க ஹவுஸ் ஓனர் யாருன்னா யோகி பாபு
ஆ
அவங்க வேற தேவ இல்லாம இவங்க நாலு பேர் மேலயு சந்தேகப்படுவாங்க
ஆ
ஆ இது தெரிய வந்து அவங்க அ போலீஸ்லா வந்து சின்ன சின்ன க்ழு வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்டா யார் கூட பேசுனாங்கன்ட்டு ஃபோன எடுத்து பாத்தா அந்த பொண்ணு கூடதா பேசிருப்பா என்ன விஷயோனா அப்
ம்
கடசில்ல அந்த பையன லவ் பண்ணிருக்கு
ம் ம்
ஆனா அ அந்த பைய இந்த பொண்ண லவ் பண்ணல வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கா சும்மா அடாவடி பண்ணுன்றதுக்காக இந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டு அந்தப் பொண்ணு வந் து நம்பிட்டு என்ன பண்ருக்கு ஒன் சைட் லவ் மாரி ஆய்ட்டு கடசியா வந்து அ கா
ம் அதா அதா
டா வந்து என்ன பண்ணிட்டுந்தா ஆ அம்மாவுடைய தம்பியு அப்பாவுடைய தம்பியு சேந்து ஆள் ஆஹா ஆள் ல்ல இவ்ங்க ரெண்டு பேருமே வ ந்து அடிச்சு சாவடிச்சிட்டு போய்டு வாங்க
ஆ ஆ
அவ உயிரோடுதா ஆனா இவள விட்டு போய்டுவா
ம் ம்
அப்றம் இந்த ரவ்டிங்குள்ளலா பார்ஸியாலிட்டி வரு இல்லிங்ளா
ஆமாமா
அது மாதிரி இவ எங்கடா பெருசாய்ட போறா அப்டின்னு இவன சாவடிச்ட்டு அவ வந்து பெரியாளாயிட்டா அந்த ரவ்டி யாருன் பாத்தா மொத பொண்ண லவ் பண்ண பையனார் அவந்தா ரவ்டியே
அதாதா
அது செம டுவிஸ்டா போச்சி உள்ளுக்குள்ள உள்ள இல்ல அப்டியே காமெடியா போயிட்ருந்தது
ம் ம்
கடசில அவன யார்தா கொல பண்ணாங்கன் பாத்தாக்கா யாரு கொல பண்ண சொன்ன னா யார் தேடிகிட்டு போலீஸ் சுத்திட்ருந்தாங்ளோ அவருதா அந்த கொலயவே செய்யவே சொல்லிருக்காரு
ம் ம் ஆமா இதே போல்தா நானு ஒரு படம் பாத்தே இந்த மாரிதா திராவிடம்ஸ் திரவிடம் சொல்லிருந்தே உங்கிட்ட
இல்லல்ல சொல்லுங்
ஆ அதே நீங்க சொல்ற மாரி படதா ஒரு படம் பாத்தோ ஆனா அது ஹீரோயின் எதுல்ல ஹீரோ மட்டுந்தாருக்காரு அவரு வந்து மலையாள பட மலையாள ஹீரோ அவரு வந்து அப்பதா ஃப்ரஷ்ஷா போலீஸ் வேல முடிஸ் ச்சி போலீஸ்சு முடிசுட்டு வந்துருக்கிறாரு
ம்
அப்றோ ஃபிரெஷ்ஷா முச்டு வந்து ஒரு ஊர்ல போறாங்க அவுங்க இத போலீஸ் வேலக்கு போயிக்கிறாரு போனோனெ கொல ஃபஸ்ட் எடுத் இப்ப அங்க போய் அவங்க ஜாய்ன் கூட பண்ல ஜாய்ன் பண்ணி அப்ப தா காலேஜ் கூட போல அந்த மாரி நெறய அங்கங்க கொல நடந்து கொள்ள எல்லா தே வரு எனக் ஒரே டவ்ட்டாயிடு மூஞ்சிய பாரு எப்போ பாத்தாலு நம்ப வந்த நேரமே இப்டியா இல்ல அதுக்கு முன்னாடி இப்படி வந்திருமா அப்டின் கேக்கறாங்க அப்பற பாத்தா கடசில குடுகல பொடிசுங்களா எல்லா பண்ணிக்கிறாங்கோ அந்த படத்துல கூடருக்றங் போலீஸே எல்லா செஞ்சிருக்காங்க ஆ அது வந்து தெரியாத மாரி எல்லா ம்
ஆ ஆ
கேட்டா நா எப்டி பொழைக்கிரது இந்த மார்தா எல்லா ரவ்டிஸா இந்த மாரிதா பண்றோ அப்டின்றானுக
ஓ
அப்டியு நா இவன் நல்லவ போல் தெரியுது நா போய் பே பெரிய அதிகாரிகிட்ட சொல்ற அப்டினு அவனே கொல்
அவுங்ளே
ம்
ஒகே ஓகே
கேக்குதுங்களா நல்லா வாய்ஸ் கேக்குதுங்களா உங்களுக்கு ஏ வாய்ஸ் கேக்குதுங்ளா
ஒகே என்னோட வாய்ஸ் கேக்கலயா
ஆமா கொஞ்சொ விட்டு விட்டு வர மாரிருக்கு எனக்கு
ஆ சரி இருங்க நா ஒங்க கூப்பற
அப்புற இந்த மாரிதா அந்த படோ வந்தது நல்லாருந்துச்சு அது பாக்கறதுக்கு
ஆ
ம் டிஃப்ரெண்டா அதுவு ஒரு இந்த படமா நல்லாருந்தது
இருங்க இருங்க ம் ம்
ம்
டிங்ளா அதாது அதர் ஸ்டேட் டூரூ அந்த மாரி எல்லா போயிருக்கீங்களா
ஆ கோவா போயிர்க்க கோவா தா போயிருக்கோ அதர் ஸ்டேட்ஸ்ல்லா போனதில ம் மத்தபடி அதர் ஸ்டேட்ஸ்ல்லா எதுலியு போனதுல்ல
வந்து இப்டி ஆ நா டெல்லி டூரு அந்த மாரி போயிட்டு வந்தேங்க
அப்டிங்ளா ம்
நாங்க பேமிலியோட போயிட்டோ அது என்னன்னா மொத்த அ ஒரு பேமெண்ட் பே பண்ணிணு ஒருத்தருக்குன்ட்டு அது நம்ம பே பண்ணிட்டோனா ஃபுட்லருந்து ட்ராாவல்லேருந்து எல்லாமே அவுங்களே பாத்துக்வாங்க
ம் ம் அது அந்த மாரி போறது நல்ல இது ஏனா போயிட்டு வரலோருக்கு சேந்து போயிட்டு வருவோல ஆமா
பி்ஃப்டீன் டேஸு ஆ அ போறதுக்கு துக் டூ அண்டாஃப் டேஸ் வரதுக்கு டூ அன்டாஃப் டேஸ் அதுல போயிட்டு வந்தோ ஒரு டொண்டி பிளேஸ்கிட்ட எல்லாமே சுத்திபாத்துட்டோ டெல்லி ஆக்ரா
எப்டி டிரெயின்லியே போயிட்டீங்ளா
ட்ரெயின்லே தா ஆமா
ஏ தங்கச்சி அங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க டெல்லில அதா டெல்லில ஒர் ர்க் பண்ணாங்க அவங்க ஃபிளைட்ல போனதுனால ஒன் ஹவர் ஒன் ஆஃப் ஹவர் தா ஆச்சு அப்டின்னாங்க
ஆ ஆமா ஆமா டூ அண்டாஃப் டேஸ் ஆச்சு சீக்கரைட்
ஆ அப்டிங்ளா
ஆமா நைட் ஏற்னோமா அதுக்கப் றோ அந்த ஒன் டே நைட் ஆச்சி திரும்ப அ கேன் ஒன்டே ஆச்சி மறுநாள் விடிகாலைல வந்தோ நாங்க டூடேஸ் டூ அன்ட் ஆஃப் டேஸ் ஆய்டூ
நா எங்க ஊர் தமிழ்நாடு மட்டுதா போய்க்கிறே தவர வெளில ஒன்னு போனதில்ல அதர் ஸ்டேட்ஸலா போனதுல்ல ம்
ஆ எங்க தாத்தா கேட்டாங்க எல்லாருமே போலாமாம்மா அப்டின்னு கேட்டாங்க அவரால வர முடி ஏதோ கொஞ்சோ ஒடம்பு சரில்லாதனால ஆ போலாங் அப்டினுசரி எல்லாரு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவுங்க கூட போயிட்டு வந்தருங்க அப்டி எல்லாரையு அனுப்பி விட்டாரு என்னன்னா ஏ தங்கச்சி மட்டு வரல
ம்
அவுங்களுக்கு அங்க காலேஜ் எக்ஸாம் நடக்கறதுனால அவுங்களால வர முடியல
சேரிங்க இதோட நம்ம பேச இந்த முடிவு எடுத்துட்டே இன்மே நன்றிங்க உங்க கூட பேசுனதுக்கு
நன்றிங்க நன்றிங்க பாய்ங்க
ம் பாய் ஆ